ம் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இரு க்கிங்க
ஆ நானு ரொம்ப நலமா இருக்கப்பா அப்பறோ இந்த லீவ்லா எப்டி போச்சு உங்களுக்கு இந்த வெயில் காலம் எப்டி போச்சு
லீவ்வெல்லா முக்காவாசி வீட்டுக்குள்ளயே போயிருச்சு தோழி வெயிலு வெளில போனாலே வெயிலு பயங்கரமா இருக்கு நேத்தெல்லா பாத்திங்க எப்டின்னா நேத்து வந்துட்டு மழ பேஞ்சுச்சு நேத்து நைட்டு
அப்டியா அ இங்க மழ வர மாரி இருந்துச்சு ஆனா வரல ஆனா ரொம்ப புழுக்கமா இருந்ததுப்பா மழ வந்தாலு பரவால ஓரளவு இந்த வெயில்ல எல்லா தாக்கத்த தணிச்சிரு வெயில்ல ரொம்ப கொடுமையா இருந்தது அது ரொம்ப இந்த மழ வர்றதுக்கு முன்னாடி ஒரு புழுக்கமா இருக்குன் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி இருந்த வெயில் வந்துட்டு நைட் ட்டு வந்து பாத்தோம்னா ஒரளவு இருந்து சில்லனு காத்தடிக்கு அது குளிம ஆயிடு இப்ப இந்த மழ வர டைம்ல பாத் அத அந்த ஒரு புழுக்கு அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு மழயு வரல ஒன்னு வரல அப்டி இருந்துச்சு
உம் ஓகே தோழி ஓகே தோழி நீங்க பாத்தீங்கன்னா நேத் சாய்ங்கால மழ வந்துச்சு நைட்லா கரண்ட்டு வேற கட் பண்ணி வுட்டாங்க
ஓஹ் இப்பவு கரண்ட்டுல்லா கட் பண்றாங்களா கரண்ட்ல்லா இப்பவு பண்ணிட்டு அஹ் உங்க ஏரியால விடுறாங்களான்னு கேட்டன் ரொம்ப நேர அது மாரி
ஆஹ் ஆமா நேத்து மழ பெய்ஞ்சிச்சா காத்து வேற ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆஹ் அதனால செரி உம்
செரிங்க செரிங்க அதுக்கப்புறோ எப்போ கரண்ட்டு வந்துச் ச்சு தூங்குனீங்ளா
கரண்ட்டு வரும்போது மணி ஒன்பதாயிருச்சு மழ ஒரு சைடு பெய்ஞ்சாலு வெளியில வந்த ஐ மீன் வீட்டவுட்டு கொஞ்ச வெளியில வந்தாதா கூலிங்கா இருக்கு வீட்டுக்குள்ள சரியான அனல் காத்து அந்த மாரி இருந்துச்சு கரண்ட்டு வேற இல்லயா அப்புற ஒம் போது மணிக்கு தா தோழி கரண்டே வந்துச்சு அதுக்கப்றந்தா நாங்களே வந்துட்டு சாப்ட்டுட்டு அதுக்கப்றதா தூங்குனோ
இப்ப மழ எதுவு இல்ல அதுனால எப்பவும் போலதா தூங்குனே ஆனாலு வந்து நா பசங்கலா தூங்க வச்சுட்டு தூங்குறதுக்கே ஒரு பதுனொன்ற பனெண்டாயிடுது இப்பல்லா தூ இப்ப என்னைக்கு இவங்களுக்கு லீவ் விட்டாங்களோ அன்னையில இருந்து என்னோட எப்டி சொல்றது அட் டவணையே டோட்டலா மாறிட்ச்சின் சொல்லலா இவங்க தூங்குறது ஒரு பதுனொன்ற பத்து பத் பத்ற பதுனொன்னு ஆயிடுதா அதுக்கப்புற அவ்ங்கள தூங்க வச்சுட் டு அதுக்கப்ற எனக்கு ஏதாவது வேலை இருந்தா நா பாப்பே அந்தந்த சிஸ்டம்ல எதா வேல இருந்தா பாத் து முடிச்ட்டு தூங்குறதுக்கே அப்டியே மணி அப்டியே ஆய்டுதுப் பாத்தா மணி பனென்ட்ராவுது கிட்டதட்ட அந்த மாரி இப்ப கொஞ்ச நேர அதிகமாய்டுது த்துறது இந்த லீவுக்கு எங்கேயா போனீங்களா அத தவிர்த்து இங்க வேற எங்க பக்கத்துல கோயில் அந்த மாரி எங்கயுமே போல
பக்கத்துல கோயிலுக்கு போனோந் தோழி திருவிழா ரெண்டு திருவிழா வந்துச்சு
அப்டியா ஆஹ்
உம் அதனால திருவிழாவுக்கு போயிருந்தோ பக்கத்துல ஒரு பிள்ளயார் கோயில் திருவிழாவு ஒன்னு வந்துச்சி அதுக்கப்புற மாரியம்மன் கோயில் திருவிழா வந்துச்சு
உஹ்ம் அங்கல்லா போனீங்க ஓகே இங்க ஆனா அந்த தே தேர்திருவிழா இங்க நடந்துச்சி இங்க வந்து கோலியனூரு ப பக்கத்துல அது வந்து அ ரொம்ப பழமையான தேர் சொல்லுவாங்க அந்த தேர் திருவிழா நடந்துது இப் இப்பதா சித்திர மாசம் நடக்கு சோ இங்க இருக்குற சுத் திருக்ற ஊர்ல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க அவ்ளோ பெருசா இங்க நடக்கு, ஆ நாங்க போயிட்டு அப்பறோ தேர்க்கு போய் பாத்துட்டு வந்தோ காலைல போவல காலையில அதேதா லேட்டா எழுந்தது அப்றோ பசங்கெல்லா எழுந்து அவங்களு லேட்டா தூங்குறாங்களா எழுந்து அவுங்கள கெளப்ப முடியல அதுக்கப்பறோ சாயந்தரமா கெளம்பி போய்ட்டு அப்பறோ தேர மட்டு தொட்டு கும்புட்டு அப்பறோ வந்தோ பாத்துட்டு அத தவிர்த்து அதுக்கப்பறோ ஆமா அ அதுக்கு முன்னாடி என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோ அவங்க வி வு அ ஊர் பாத்தீங்னா பாண்டிச்சேரி பக்கத்லதா இருக்கு அதுக்கப்றொ அவ்ங்க வீ அவ்ங்களையு கூப்டுட்டு அங்க பீச் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரி பீச்சு அ சோ எல்லாரு சேந்து போய் ட்டு பசங்கல்லா போய்ட்டு பீச்ல வெளாடிட்டு அப்டியே வந்தோ இது ஒன்னுதா இந்த நாங்களு வெளிய எது வெளியூர்லா அப்டி எதும் போல ப்ளான் பா பண்ணிர்ந்தோ இந்த மாரி போலா திருப்பதி போலான் ப்ளான் பண்ணோ அதுவும் போக முடில அதுக்கப்றொ கேர்ளா அப்டி இந்த வர்ஷமாவ்து போலான் நெனச்சோ அதுவு நடக்கு நடக்ல ஆ இவருக்கு வந்து லீவ் குடுக்க மாட்டன் சொல்லிட்டாங்க ஆஃபிஸ்ல என்னோட வீட்டுக்காருக்கு ஆமா அதனால கொஞ்சொ அவரு ஓ க கஷ்டமா இருக்கா அத்னால நானு ஏது அவர தொல்ல பண்ணல எங்கியு வெளிய போனு சொல்ல அல்லே மே அது அத தவிர்த்தும் பாத்தீங்கன்னா புழுக்கொ அப்டின்றது ரொம்ப அதிகமா இருக்கு வெயில்ல போனா அதாவ்து ரொம்ப வத்தல் மாரி ஆய்டுவோம் போல பயமா இருந்தது அதுவு தவிர்த்து நானு கேக்ல வீட்டுக்குள்ளதா இருந்தோ
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ம் அது மட்டு இல்லாம அப்பறொ ம் வேற எதுவு சுற்றுலா தளங்கள் போகல்லா ப்ளான் பண்ணிருந்தீங்களா
ஆ ஆமாப்பா அது கொடைக்கானல் போலான் ப்ளான் பண்ண அதா சொன்னல்ல கொடைக்கானல் இது மூணு யோசிச்சு வச்சிருந்த ஆ கொடைக்கானலு கேரளாவு இந்த வர்ஷம் போலா அப்டின்ற மாரி யோஷ்சி வச் சிர்ந்தோ ஆ இவருக்கு வந்து ம் ப்ளா சொல்லியிருந்தாரு இந்த மாரி லீவ் எடுத்துட்டு இந்தம் மே மன்த்து அப்டின்ற மாரி சொல்லிருந்தாரு அனா அவுங்களோட ஆபீஸ்ல நெறயப் பேர் அதே டைம்ல எடுத்திருக்காங்க போல லீவு ஒரு மூண் நால் பேர் தொடந்து எடு அதா உங்களுக்கு வந்து கொஞ்சோ சொல்லிட்டாங்க இந்த மாரி லீவ்லா யாருக்கு இந்த வாட்டி குடுக்க முடியாது அ நீங்க அனாவ சியமா லீவு எடுத்தா அப்பறோ அவுங்களுக்கு மெமோதா குடுப்போ அப்டின்ற மாரி சொல்லிருக்காங்க போல அதனால அவரு வந்து லீவ் போட முடில அதனால எங்களோட இதெல்லாமே அ இதாயிடுச்சு சொதப்பிடுச்சு பிளான் எல்லாமே அ நீங்க ஆனா சின்ன வயசு எல்லா போயி இருக்கிங்களா இந்த கொடைக்கானல் ஊட்டி எல்லா போயிருக்கீங்களா இந்த
ஆ போயிருக்கே தோழி அஹ் ஒரு ஒன் டைம் எய்த் படிக்கயில வந்து போயிட்டு டூர் கூட்டிட்டு போணும்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க அதுக்காக சேரின்ட்டு சொல்லிட்டு கொடைக்கானல்லு ஊட்டி ரெண்டுமே பிளான் பண்ணிருந்தாங்க ஆஹ் அதுல வந்துட்டு நாங்க ஊட்டி போயிருந்தோ கொடைக்கானல் போ முடியல அதுக்குள்ளயும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப்பு அப்புற திடீர்னு நடுவுல அவுங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சொல்லும்போது ரெண்டு ஊருங்கிற மாரி சொல்லிருந்தாங்க அப்புற கெளம்ப போகையில ஒரு ஊர் தா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க தோழி
ஐயயோ ஆஹ் ஓகே ஆனா நா இந்த மாதிரி தாங்க இந்த பஸ்லா அரேஞ்ச் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா எல்லா ஊரு கூட்டு போவாங்க அது எப்டின்னா எங்களோட இப்போ சித்தப்பா வந்து பஸ் வச்சிருக்காரு அவுங்க பிளான் பண்ணாங்க இந்த மாரி எல்லாரு சேந்து போலா அப்புற நாங்க இந்த எங்களோட சொந்தக்காரங்கல்லா சேந்துமே பஸ்ல தா போனோம் பஸ்ல போகும்போது அம் இங்க வந்து சுத்திட்டு ஒரு ஒரு ஒரு ஆறு கோயில்கிட்ட பாத்துருப்போ எங்கிருந்து விழுப்புரம் தாண்டி அதுக்கப்புற ரெண்டு மூணு முருகன் கோயில் அந்த திருப்பரன்குன்றம் அதுக்கப்புறோ அம் சின்னமலைன்னு நெனைக்கிறே சின்னமலை அதுக்கப்புற மதுரை போனோ மதுரைல இருக்க மீனாட்சிஅம்மன் கோயில் அப்டியே பாத்தோம் பாத்துட்டு அப்புறம் கன்னியாகுமரி போனோ கன்னியாகுமரி போயிட்டு அங்க போனோமானு தெர்ல இது எல்லாமே அப்டியே சுத்தி ஒரு ரவுண்டு் போயிட்டு வந்துட்டோ ஆனா மூணு நாள்ள வந்துட்டோ முடிச்சுட்டு பழனி போனோ பழனி முடிச்சுட்டு அப்புறோ கொடைக்கானலு பாத்துட்டு வன் ட்டோ எல்லாத்தையுமே ஓரளவு கவர் பண்டோ கூப்ட்டு போயிட்டாங்க அவங்க
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ட்ரிப்பு போறதுங்கிறது எப்பவுமே கொஞ்ச நல்லது தா தோழி வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்குறதுக்கு
ஆமா நம்மளோட ஆமா மைண்டு கொஞ்சோ வந்து எப்டி சொல்றது அதுக்கு ஓய்வு குடுக்குற மாரி ஆயிடும் நம்ம எப்ப பாத்தாலு வேலைய பத்தியே யோசிக்கிறது அ வ வீட்டு வேலை செய்றது என்ன அது வந்து அதுக்கு நம்ம ஒரு ரிலாக்சேஷன் மாதிரி குடுக்கணுல்ல இது மாரிலா நம்மளு அடிக்கடி வந்து இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கணு புரியுதுங்கலா நம்மல நாமே வந்து உற்சாகப்படுத் திக்னு அப்டின்னு சொல்ல வர்ரே
ஆமா தோழி ஆஹ் அது மட்டு இல்லாம திருச்செந்தூர் அந்த கோயில் நீங்க போயிருக்கீங்க
ஆஹ் போயிருக்கன்ப்பா ஒரு வாட்டிதா போயிருக்கே ரொம்ப ஒருவழியா அந்த அஹ் உள்ள விட்டுட்டாங்க ஆஹ் திட்டத்தர் ஒரு ஓர் மூணு மணி நேரத்துக்கிட்ட நாங்க உள்ளயே க்யூலயே நின்னுட்டு இருந்தோ அது மட்டு ஞாபக இருக்கு அந்த திருச் செந்தூர் ஏ கோயில் போய் பாக்குறத அதுவேதா ரொம்ப க கஷ்டமா இருந்தது அந்த மூணு மணி நேர நின்னு நாங்க கொஞ்சோ வந்து நா வேலை பாக்கும்போதுதா போயிருந்த அவ ரொம்ப சின்ன வயசுலா இல்ல வேலை பாக் கும்போதுதா போனோ அதனால எங்களுக்கு தெரியல மேபி பசங்கல்லா எட்டு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க அவ்ளோ நேர நின்னு பாத்துட்டு அப்புறோ வந்தோ அப்புறோ அந்த பீ திருச்செந்தூர் வந்தக்கூ இது இருக்கு இல்லையா பீச்சு இருக்குல்ல அங்கல்லா போய்ட்டு கால் நனைச்சு வெளையாடிட்டு ஃபோட்டோல்லா எடுத்துட்டு வந்தோ நல்ல அனுபவமாதா இருந்தது
அது ஓகே தோழி நாங்க திருச்செந்தூர் போகணும்னு தா நெனைக்கிறோ ஆனா இன்னுமே போகல தோழி செரி இந்த வாட்டியாது பிளான் பண்ணிட்டு போகலா அப்டிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த வாட்டியு ட்ரிப்பு கேன்ஸ் ப்ப செரி அடுத்த மாசமாவ்து போகலா அப்டி சொல்லிட்டு ஒரு ஐடியாவுல இருக்கோ
உம் ஆ இதிவு அதே மாரதா இப்ப நாங்கத் திருப்பதியும் பிளான் பண்ணோ திருப்பதி எப்டியாது இந்த வட் டி அ பசங்களுக்கு வந்து இது பிள இது பண்ணிருக்கோ மொட்ட மொட்ட அடுச்சி காது குத்தறதலா அ யோஸ்ச்சு வெச்சிருக்கோ அதனால செய் இந்த லீவ்ல பண்லான்னு யோஸ்சோ மே மாசா ஆனா டிக்கெட் இந்த ப ஸ்பெஷல் டிக்கெட் போடுவோ நாங்க யூஸ்வலா போட்டுட்டு போவோம் அந்த டிக்கெட் எங்கள எல்லா ப் புக் பண்ண முடில அந்த டைம்ல அப்டியே பாத்தனா அந்த புக் பண்ற முன்னாடியே ஸ்லாட்டு புக் ஆயிடுச்சு செரி மே மாசோ விட்டுட்டோ ஜூன் ஜூலை பண்லான் பாத்தா ஜூன் ஜூலையு ஃபுல்லா ஆயிடுச்சி சீக்கிரமாவே செரி ஒரு வழியா ஆகஸ்ட்ல புக் பண்லான் பாத்தோனா அதுவு வந்து முடில இப்போ குளோஸ் பண்டாங்க ஒ சுத்தமா கா தீந்திடுச்சு ம அடுத்த மாசோ செப்டம்பர்ல வந்து செரி பண்ணலா அப்டின் முடிவு எடுத்திருக்கோ ட்டு போயிலா என்ன ஆம் கெடச்சாலும் பரவால கெடைக்காட்டாலும் பரவால்ல போயிர்லா அப்டின்ற மாரி முடிவு எடுத்துருக்காங்க இங்க பக்கத்துல வந்து திருவந்திபுரம் இருக் க திருப்பதி போ முடில்னா வந்து திருவந்திபுரத்திலே பண்லான் சொல்லிருக்காகன் ந்த காது குத்தி எல்லா அங்க பண்ணுவாங்ளா ப ஒரு வேல பண்ண முடியாதவங்க அப்டி கெடைக்கல்னா புரத்திலே பண்ணிக்லா அப்டின்ற மாரி யோசிச்சு வெச்சிருக்கோ நெறைய ஒரு யோசனைகள் இருக்கு இவுங்குளுக்கு ஆனா இந்த வர்ஷம் பண்ணிடுவோ
ட்ரிப்பெல்லா ஒரு மாதிரி ட்ரிப்னு இல்லாம கோயில் பயணங்கள் போயிட்டு வந்தோனா கொஞ்சோ மனசுக்கு நிம்மதியா இருக்கு தோழி ஆ நா அதிகமா வந்துட்டு ட்ரிப்புப் போறத விட வெளி ந டைம் கெடச்சிச்சு அப்படின்னா நா மேக்ஸிமம் இந்த கோயிலு போறது தா தோழி எப்பவுமே ட்ரிப்பு பிளான் பண்ற மாரி இருந்தா இந்த மா திரி எடங்களுக்கு தா பிளான் பண்றது எதுனால அப்படின் பாத்திங்கன்னா கொஞ்சோ அமைதியா இருக்கு மனசுக்கு ரெண்டாவது என்ன அப்டின்னா அதிகமா நாங்க வர்சா வர்ஷா பழனி வந்துட்டு போயிட்டு வந்துருவோ
ஓ அப்படியா எனக்கு பழனி ரொம்ப புடிக்குங்க அதுல்ல நா எ எப் எல்லாருக்கு வந்து பயப்படுவாங்க அந்த படிக்கட்டு ஏறது பழனி படிக்கட்டு அனா நா கொஞ்சோ ஈஸியா ங்குவ நாங்குளா எல்லா மைன் குடும்பமே சி ஈசியா இதுல ஏறிடுவோ ஆ அதுனால எங்குளுக் ஒன்னு பிரச்சுன்ன இல்ல அனா பழனியா அப்டின் சொல்வாங்க நைன் இதையே வந்து ஆ இங்க வந்ததுக்கு அப்புறோ எ வீட்டுக்காரு அதாவது இவங்குளோட குடும்போ எப்டின்னா அவங்க அம்மாவால எற முடியாது து அப்பாவாலே முடியாது அதனால இப்ப பழனி பத்தில்லா நாங்க யோசிக்குறதே இல்ல நா அம்மா வீட்ல இருந்த வரைக்கு பழநி அடிக்கடி போயிட்ருப்போ ஆ பா அடிக்கடி போய்ட்டு அந்த முருகன் கோயில்ல தரிசனம் பண்றது வருஷ வருஷோ போவோ
ஓகே தோழி ஓகே தோழி போய்ட்டு வாங்க அது நல்லா இருக்கு அது எதுனாலனா நாங்க மால போட்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு போவோ வருஷா வருஷோ போவோ இப்போ என்னன் தெர்ல ஒரு மூணு வருஷமா கட்டாயிர்ச்சு எனக் தெரிஞ்சு நெனவு தெரிஞ்சதுலந்து எல்லா வருஷமே போயிருந்தோ இந்த மூணு வருஷமா கேன்சல் ஆன து அது ஒரு வருஷோ தட்னா மூணு வருஷோ தட்டுன் சொல்லுவாங்கல அந்த மாரி கேன்சல்லாயிச்
ஆமா ஆமா நானு கேள்விப்பட்ருக்க அதாது ஒரு வாட்டி நம்ம அந்த மால போட்றத விட்டன் வச்சுக்கோங்கள ஐயப்பன் கோயிலு அதே மாரிதா சொல்லுவாங்க நீங்க ஒரு வருஷோ அத விட்டுட்டீங்னா தொடர்ந்து அடுத்த ரெண்டு வருஷோ நா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அத போடவே முடியாத அளவுக் குஆபோறோ அப்டின்ற மா சொல்லுவாங்க ஏ எங் அப் போடப் போடுவாரு ஆனா அந்த இப் இது ம் ஐயப்பன் கோயிலுக்கு போட்ருக்காரு அது வரிக்கு தொடர்ந்து ஒரு நாலு வாட்டி போனாரு அதுக்கப்பறோ ஒரு வருஷ விட்டாரு ஒடம்பு முடியிலன் விட்டாரு ஆனா அதுக்கப்பற போடவே முடியில எவோ எவ்ளோதா இந்த வருஷம் பண்லான் பாத்தா அதுக்கப்புற அவுருக்கு ஒடம்பு செரில்லாம போயிடுச்சு
ஓகே தோழி நம்ம நேரம்ங்கிறது நிறைவு அடைஞ்சிச்சு நம்ம அடுத்து தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி தோழி நன்றி தோழி